ஹலோ
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே எப்படி போய்ட்ருக்கு இன்னிய நாள்
இன்னிய நாள் ரொம்ப போரா போயிட்ருக்கு உங்களுக்கு எப்படி
அப்படிங்களா எனக்கு இன்னிய நாள் வந்து ரொம்ப அவசரமா போயிட்ருக்கு அவசர அவசரமா எல்லா வேலைகலையும் முடிச்சுக்கிட்டு கொஞ்ச வெளியில போயிருந்தேன்னா பேங்க் வேல இருந்தது ஸோ அதனால வெளியில போயிருந்தே வெயில் தா சொல்லவே வேண்டாமே
ஆ அது வேனா சொல்றீங்களா அட வீட்டுக்குள்ளேயே இருக் க முல்ல சிஸ்டர் அவ்ளோ ஹீட்டா இருக்கு அதுவு சொல்ல போனா அந்த அடுப்புக்குள்ள போயிட்டோம்னா அதுக்கு மேல
ஆமா அடுப்புல இருக்க அரிசி வேகுதா இல்ல நாம வேகறமான்னு தெரியாது அப்படி இருக்கு வேற்த்து ஊத்தி அதுதா அப்படியே ஒரே அலச்சலா இருக்கு போயிட்டு அங்க வேற போய் லைன்ல நீ கியூல நின்னு நின்னு அப்பா அதுக்கப்புறோ ஒரு ரெண்டு மணி போல அப்படிதா வந்தே வீட்டுக்கே அப்டி போச்சி இன்னைக்கு ரொம்ப டயார்டா வேற இருக்கு வை வெயில் இல்லடா நமக்கு எதுவு தெரியாது இல்லையா அவ்ளோ வெயிலு வெயில்லால தா ட்ற கஷ்டமா இருக்கு அதுல வந்து சமைக்கிற வேலையெல்லாம் பெரும்பாலு நம்ப அது காலையிலயே முடிச்சிடணு இல்லன்னா ரொம்ப கஷ்டதா
அப்டி இல்லையே மதியோ சமைக்கணு கால்ல சமைக்கணு நைஸ் சாந்துரோ ஸ்நக்ஸ் செய்யணு
ஆமா எனக்கு எப்டினா ஊருக்கு போனா அப்டி இருக்கு ஏனா அங்க வந்து அம்மா மாமியார் மாமனார் அங்கெல்லா இருப்பா அவங்க இருப்பாங்களா இது நமக்கு இங்க தனியா இருக்கோ சோ இங்க நானே ராஜா நானே ராணி அப்புடி
பரவால்ல நீங்
அப்புற இல்ல அது கொஞ்ச நாள் தா அது ஒரு சரிதாயராத்தா அங்க போயிடணு அங்க போனா அது கொஞ்ச இதுவா இருக்கு இப்போதைக்கு அந்த இப்ப இருக்கிற லைஃப் என்ஜாய் பண்ணனு அப்டிங்கறாங்கள ஓகே இன்னைக்கு நல்லா இருக்கு குமா ஓகே அவ்ளதா நாளைக்கு கதைய நாளைக்கு பாப்போ அப்டின்னா போயிட்ருக்கு
ஏ என்ன சிஸ்டர் சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சி இன்னைக்கு அத வெளியிலேயே வாங்கிட்டு வந்துட்ட ஹோட்டல்ல காலேல சமை காலேல சமச்சிட்டு ஆமா கால்ல சமச்சிட்டு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூல பிள்ளைங்கள அனுப்பி விட்டுட்டு நா வெளில போன அப்றோ வரும்போது அங்க பிரியாணி வாங்கிட்ட வர சொல்லியிருந்தாங்க சோ அத வாங்கிட்டு வந்த அப்றோ சாப்டாங்க அதனால இன்றைக்கி மதியோ சமைக்கிற வேல இல்ல
ம் எங்க வீட்ல தம்பி இப்பதா யூகேஜியே போறா அவனுக்கு புல்டே ஸ்கூல் இன்னைக்கு நீ சொல்லப்போனா பத்தாவது படிக்கிற பயனுக்கு லீவு
அவா தான
யூகேஜி படிக்கிர பையன்னுக்கு ஸ்கூலு இன்னைக்கு வேற காலே ல சொல்டு போற அம்மா இன்னைக்கு ஸ்கூலுமா பாரு அண்ணாக்கு லீவுமா அப்டின்னு சொல்டு போறா சேர் சாமி போயிட்டு வா சாமி இன்னைக்கு ஒரு நாள் போ நாளைக்கு ஒன் டே ஒனக்கு புல்டே லீவு ஜாலியா என்ஜாய் பண்லா போயிட்டு வாப்பா அப்டின் தொர்த்திவுட்டாச்சி
அவுங்களுக்கு ஸ்கூல் வைக்கிறாங்க பாருங்க இங்கெல்லா ஆப்டே தா ஆப்டேல விட்டாங்க அதுனால ஒன்னு பிர ச்சன இல்ல எனக்கு அந்த எப்டின்னா பசங்களுக்கு ஹாப்பியாக இருக்குதோ என்னவோ தெரியாது லீவுன்னு சொல்லிட்டா எனக்கு தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு இத்தன நாள் வீட்ல தா இருந்தாங்க ஏனா அந்த காலேல சமைக்கிறோ பாருங்க அது ஒன்னு தா மத்தபடி வேற ஒரு பிரச்சனையு கெடையாது காலேல எந்திரிக்கணு அஞ்சி மணிக்கு எல்லா எந்திரிக்கணுமே அப்டிங்கிறது அதுதா ஒரு பிரச்சனையா இருக்கு அப்ரோ வெயில்லா எப்டி இருக்காங்க வெயில்லு இதுங்கலாய்
ஆமாங் தோழி எங்க இங்க வெயில் பட்டய கலப்புது சொல்லப்பேனா வீட்டுக்குள்ளே இருக் இருக்க முல்ல ஏதோ குக்கருக்குள்ள உக்காந்தா எப்டி இரு க்கு அந்த மாரி வெத்து வெத்து கொட்டுது ஏதோ இன்ஜின் மிஷின்குள்ள இருக்கிற மாரி
ஆ இன்னைக்கு இப்பதா ஏதோ கொஞ்சோ மழ வர மாதிரி தெரியுது அவ்ளோ வெயிலா இருந்தது ரெண்டுமணி வரையு இப்போ கொஞ்சோ மழ வர மாதிரி இருக்கு
டி வில சொல்றாங்க உங்களுக்கு வந்து உங்க மாவட்டத்தில வந்து இது மாரி மலைக்கு வாய்ப்பு உண்டு மலைக்கு வாய்ப் குண்டுனு சொல்றாங்கே இங்க ஒரு மலயு கானோ ஒரு
அவனுங்க எப்ப சொல்றாங்களோ அப்ப வராது மழ
ஆ
சும்மா சொல்லுவானுங்க ஆரஞ்சு ரேத்துலத ஆரஞ்சு அலட்டுன்னு சொன்னாங்க பாருங்க அப்பவே நனச்சே ஒன்னு வரப்போறது இல்ல டானு
அதுதா பா அத இந்த ஒரு சிலத சொல்வாங்கள நா எப்பல்லா அந்த கொட எடுத்துட்டு போறனோ அப் அப்பல்லா அந்த மழ வராது நா என்னைக் என்னைக்கு நா கொடைக்கம் போறணோ அன்னைக்கு கண்டிப்பா மழ வரும்ன்னு சொல்லுவாங்களே அந்த கணக்குல ஓடிட்ருக்
அப்டிதா இருக்கு நீங்க சாப்ட்டீங்களா மதிய
மதியோ சாப்பாடு இனிமேல் தா ரெடி பண்ணனு
உ
உ இன்னைக்கு எங்கே ஆ எங்க வீட்டுல அவிங்களுக்கு வந்து ஆப்டே தா வறாங்க வறாங்க வீட்டுக்கு வறாங்கே சிக்கன் வேற எடுத்துட் வந்தாங்க சேரி ஓகே சமப்போ
உ சரி போர்மயா சமச்சி சாப்டுகலா நல்லா சமைப்பிங்கலோ ஆ அதுதா பிரியாணிலயே வாங்கிட்டு வந்தச்சு எப்பயுமே எங்க வீட்டுல சேட்டடேல அப்டிதா இருக்கு நான்வெஜ் சுதா ஆனா இன்னைக்குதா கடய்ல வாங்கியாச்சு பெரும்பாலு வந்து சிக்கன் தா எடுக்கிறது ஸேட்டடே
உ
நல்லா சமைப்பிங்களா
ஓ சமைப்பே சிஸ்டர் ந எங்க எனக்கு நான்வெஜ் மட்டும்தா அதிகமா சமைக்கதெரியு வெஜ் எல்லா வந்து சும்மா நார்முள்ளா தா சமைக்கிறது
சரி சரி நானும் அப்டித்தா இந்த நான்வெஜ் பாத்தீங்களா அதுல நம்ம எப் எப்டி சாப்பு சமைச்சாலுமே டேஸ்ட்டா இருக்கு அதுக்கு பிரச்சனையே எனக்கு என்னவோ நான்வெஜ் வந்து சீக்கர சமைக்கிற மாதிரி இருக்கோ வேல கம்மியா இருக்கற மாரி தெரியு தெரி
இதுல எது செஞ்சாலு எப்படி செஞ்சாலுமே அது டேஸ்ட் வந்துரு அதே நீங்க வெஜ்ஜுல பாருங்களே ஏதோ ஒண்ணு நீங்க போலேனாலு அது டேஸ்ட் வராது ஒரு மாரி சப்புன்னு அதுலயு ஒரு கோர சொல்லுவீங்க உப்பு ஒரைக்கல கார ஒரைக்கல இனிக்கு கார அதிகமா இருக்கு இனிக்கி ஏதோ ஒரு மாரி இருக்கு நம்மளே கஷ்டப்பட்டு உக்காந்து செய்வோ அந்த வெ க்கேல வேர்கேல உக்காந்து வேத்து ஒழுவ ஒழுவ உக்காந்து செய்வோ அவங்க அழகா ஏ சிக்குள்ள உக்காந்துகிட்டு இது நல்லாவே இல்ல போட்டிருக்கிற உப்பே இல்ல என்ன சமையல் செய்ற
உ அதுதா அதுவு இந்த சாம்பார் லா வச்சனா எங்க வீட்ல இவங்களுக்கு சமைக்கவே தெரியாதா அப்டின்பாங்க ஆனா அது வே வந்த நான்வெஜ் சமச்சி குடுப்போ அத அடுத்த நாள் எப்படி தா இப்படி சமைக்கிறியோ அப்டின்பாங்க அதுதா எனக்கு அந்த அளவுக்கு வெஜிடேரியன்லா வராது சமைக்க நா எப்டியோ சமைச்சி ஓட்டிகிட்டு இருக்கே எப்டி திருமணத்துக்கு முன்னாடி சமைக்க கத்துக்கிட்டீங்களா அதுக்கப்புறம்தா சமைப்பீங்களா
இல்ல சிஸ்டர் அது வந்து எப்டின்னா நாங்கே ஸ்கூல் டேஸ்ல வந்து கொஞ்ச கொஞ்சோ சமைப்ப இப்ப மேரேஜ்ஜுக்கப் றம்தா ரொம்ப எப்ப பாத்தாலு இந்த அடுப்புக்குள்ளேயே ஒக்காந்துருக்கிற மாரி இருக்கு
ஆமா அடுப்பங்கறையே வாழ்க்க அப்டிங்கிற மாதிரி
ஆ அப்ப சொல்ல போனா எங்க வீட்ல இருக்கறவங்கள கல்யாணோ பண்ணிட்டு வந்தனோ இல்லையோ இந்த அடுப்ப கல்யாண பண்ட்டு வந்துருக்க போல அந்த மாரி பொலப்புல்ல இருக்கு நமக்கு
அத ஏ கேக்குறீங்க அது அப்படிதா இருக்குமே எனக்குமே ஒரு அஞ்சு வருஷோ கல்யாண ஆயி அப்படிதா இருந்ததே எந்த நேரமு சமைச்சிக்கிட்ரு மாரியேதா இருக்கு காலையில சமைக்கணு மதியோ அதுக்கப்புறோ ஸ்நாக்ஸ் செய்னு திரும்ப நைட் சமைக்கணு அப்பப்பப்பா அவுளதா இது இப்பதா கொஞ்ச பிள்ளைங்க பெரிய பிள்ளைகளாகவு அப்படியே கொஞ்ச அப்டி வந்தாச்சி பிள்ளைங்க படிப்புக்காக வெளிய வந்தமா அயோ கொஞ்ச அப்டே ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு இப்ப
ஓ சரிங்க சிஸ்டர்
விட்டம்னா சரி ஆயிடு
எனக்கு எங்க எனக்கு இப்ப அஞ்சு வருஷோ ஆக அஞ்சு ஆறு வருஷோ ஆகப்போது எனக்கு இன்னமு கஷ்டமாதா இருக்கு யோ எப்படா எனக்கு ஃப்ரீ டைம் கெடைக்கு எப்படா நமக்கு ஏதாவது ஒரு அடிம கெடைக்காதா யாரா சமைச்சி தர மாட்டாங்களா அப்படிங்கற மாரி இருக்
அ ஆ அ நம்மக்கெல்லா யாரு கெடைக்க மாட்டாங்கம்மா இப்பல்லா பாருங்க ஆமா நம்பளாதா மாறிக்கிட்டா உண்டு
எங்க வீட்ல வேலைக்கு போயிட்டு வருவாங்க நம்மளு அடுப்புலனா நம்மளால முடிஞ்சது செரி ஏதோ சாப்பாடு வைக்கறோ கொழம்பு வைக்கறோ போது இது நைட்டு எப்டியோ ஓட்டிலா அப்டின்னு பாக்குவோ அதுங்க அங்க இருந்து வந்து வேகமா சொல்லுவாங்க ஆர்டர் சொல்லுவாங்க எனக்கு ஹாஃபாயில் போட்டு குடு எனக்கு முட் முட்ட போட்டுக் குடு அது என்ன ஆம்லெட் போட்டுக் குடு அட என்னைய பாத்தா இது ஃபேமிலி நடத்தறனா இல்ல என்ன எதா ஹோட்டல் நடத்தறனா கெத்தா வாங்கி எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் வச்சி கிங்ளே
ஆ அதுதா ஆமா எனக்குமே அந்த மாரி அனுபவோ இருக்கு அப்ப அந்த டைம் வரும் பாருங்க எரிச்சலு எதையாவது கையில கடைக்கிறத தூக்கி எரியலாம் போல இருக்கு சரி என்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியாதே மனசுக்குள்ளே திட்டிக்கிற வேண்டியதா அதுதா அது ஒரு வீட்ல செய்யற வேல அப்டிங்கறத யாரு ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க அதுதா வீட்ல இருக்கறவுங்களு மனுஷங்கன்னு ஒணர்றது இல்ல சரி அவ்ளோதா நம்மளா மாத்திக்கிட வேண்டியதா ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வரணுங்களா
ஆ இப்ப வேன்ல வந்துருவாங்க இப்ப ஈவினிங் தா போயிட்டு வரணு
சரி சரி
ம் சரிங்க சிஸ்டர்
சரி ஓ சரிம்மா உங்க கூட இவ்ளோ நேரோ பேசன்து
என்னங்க சிஸ்டர் இல்ல சிஸ்டர் இப்ப இப்ப மதியோ வந்துற்பாங்க இப்ப ஈவினிங் மறுபடியு நீங்க ஸ்நாக்ஸ் செய்ணுல்ல
ஆமா
அடுத்தது வாங் நெக்ஸ்டு ரொட்டின் வேல ஆரம்பிக்க வேண்டிதா ஹலோ என் செண்டா ஹலோ